வணக்கம் தோழி
லா எப்படி இருக்கீங்க தோழி சத்த கொஞ்சோ ஆஹ் இப்பதா கேக்குது எப்டி இருக்கீங்க நலமா இருக்கு
நல்லலா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நான் ரொம்ப நலமா இருக்கே தோழி சா
வீட்ல சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா வீட் எல்லார் எப்டி இருக்காங்க
ஆஹ் சாப்ட்டே தோழி வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க அங்க நம்ம வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
இங்கேம் எ அனைவரும் நலமா இருக்காங்க நீங்க எதாவது தலைப்பு வச்சிருக்கீங்ளா ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நா நா தோச சப்பாத்தி அப்றோ அது இல்லாம தக்காளி சட் சாத இருந்துச்சு சோ மூணுத்தயு சேர்ந்து கலந்து சாப்ட்டோ
ஹோ ஓகே ஓகே
ங்க
இங்க பாத்தீங்க அப்டின்னா இங்க வந்துட்டு பூரி போட்டே நா பூரி போட்டுட்டு இட்லி பூரி தேங்கா சட்னி
ஒ பூரிக்கு தேங்கா சட்னிங்ளா
ம் ஆமா தோழி வேற எதுவும் பண்ணல குருமா அதுவு க்கெலான் பாத்தே அது வச்சாலும் காலையில பாத்தீங்க அப்டின்னா மீந்து போயிடுது
ஓ சரி அது மா காலையில மீந்துச்சுன்னா அது சூடு பண்ணி காலையில ஏதாவது டிஃப் ஹா இட்லி அந்த மாரி திரும்பியு ஊத்துனீங்கன்னா நீங்க அதுக்கு சாப்ட்டுக்லா இல்லிங்ளா
ஆஹ் ஆமா தோளி அது பண்ணலான்தா பாத்தேன் போன டைம் மீந்து போச்சா செரி எதுக்கு ரெண்டுது வச்சுகிட்
ஆனா நறைய பேருக்கு வந்து தேங்கா சட் சட்னி நைட்ல சாப்ட்டா ஜீர்ணமாகாது இல்லிங்ளா
ஆமா தோழி இன்னெக்வேற வலி இல்ல
ஏன்னா எனக்லா எனக் என் வீட்டுக்கார்க்லா பாத்திங்கன்னா தேங்காய் சட்னி நைட்ல சாப்ட்டோனா ஒரு மாதிரி அஜீர்ணமா ருக்கும் அந்த ஏப்பொ வரும்போது அந்த அந்த ஒரு மாரி அஜீர்ணமா வந்துட்டே இரு கும அத்னால அதிகமா வந்து தேங்கா சட்னி அப்டினா காலையில மத் காலையில மட்டுந்தா அதிகமா செய்வேன்
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ம் நம்ம இன்னக்கி என்ன தலைப்ப பத்தி பாக்லா
நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு தலைப்பு நீங்க சொல்றீங்ளா
ஆஹ் சொல்லலான் தோழி இப்ப ம் தண்ணி சிக்கனம் படுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க உங்கள்க்கு ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க நா தெரிஞ்சுக்றேன்
கண்டிப்பா நாலா வந்து தண்ணி நறைய செலவு பண்ணுவேன் தோழி எங்க அம்மா அப்பா வீட்ல இருக்கற வரையு பாத்தீங்க அப்டின்னா நம்ம ருந்தது வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு பைப்பு தா ருக்கு அந்த பைப்ல தான் தண்ணி வரு அந்த பைப் நம்ம தண்ணி வேணு அப்டின்னா நம்ம ரொம்ப தூரம் போய் தான் எடுத்துட்டுவரணு அதனால அங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணியோட அரும பயங்கரமாக ருக்கு அப்டியே ரொம்ப அபூர்வமா ருக்கும் தண்ணி அப்டிங்கும்போது ஆனா இங்கே இப்போ நா இருக்குற எடத்துல பா த்தினா நெனச்ச நேர்த்துக்கு தண்ணி வருது வேணா வேணா ங்க தண்ணி வருது அப் அத்னால இப்போ நாங்க ரொம்ப அஜாகர்தியா என்ன பண்ண ஆரமிச்ட்டன்னா தண்ணி ரொம்ப செலவு பண்ண ஆரமிச்ட்டேன் ஒரு பாத்ரம் களுகறதா ருக்கட்டு இல்ல ஒரு துணிதொவய்க கரோ இதுல பாத்தீங்கன்னா பா பாத்திரம் கல்வேற இடத்துலையே வந்து தண்ணி பைப்பை அந்த பைப்பை திறந்து விட்டுட்டே தான் நான் வந்து பாத்திரம் தொளக்கவே செய்வேன் விளக்கவே செய்வேன் ஆனா நம்ம வீட்டுல அங்க இருக்கும் போதுபாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய குழாயில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாத்திரத்து எல்லாமே தொலைக்கி தக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து போட்டு தான் நம்ம கழுவோம் ஆஹ் இந்த மாதிரி இருக்கு இருக்க கூடாது ஏன்னா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லா வந்து மழை நீர் சேகரிப்புன்னு ஒரு முறையவே வச்சிருந்தாங்க அது எதுக்குன்னா தண்ணீருக்காக தா மெயினாக வச்சு வச்சிருந்தாங்க ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அத வந்து காலத்துல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர வந்து பாத் பாத்தீங்கன்னா ஒரு மழைக்கு ஒரு குழா ஒரு தொட்டி மாரி அமைச்சு மழை தண்ணீர அதுல அதுல வர வச்சு அத வடிகட்டி அத குடிச்சு அத கூட குடிப்பாங்க
ம் ஆமா நம்ம வடிகட்டி குடிக்கணு
ஆமா ஆமா அது நம்ம எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்படிதா பண்ணுவாங்க மேல ஒ தண்ணி வரது ஒரு ஒரு தகர மாரி தகரத்துல வச்சு அந்த தண்ணிய புடிச்சப்பாங்க புடிக்கும்போது ஒரு துணி கட் கட்டி புடிப்பாங்க துணி கட்டி புடிக்கும் போது என்னாகுதுன்னா அதுலருந்து வர அழுக்கெல்லா அந்த துணியில தேங்கி நின்று வெறு தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி மட்டு வந்துரு அந்த தண்ணி எடுத்து நம்ம கழிவறைகளுக்கெல்லா நம்ம யூஸ் பண்ணோயில்லைங்களா அதுக்கு நம்ம பயன்படுத்திக்குவோங்க இதெல்லா வந்து எங்க அம்மா வந்து ஆ அப்ப அப்பலருந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு ஒரு ஒரு முறைகள்ளெல்லா இது மாரி பயன்படுத்திட்டுருந்தாங்க ஆனா இப்ப அந்த மாரியெல்லா இல்ல தோழி எங்கியுமே இப்போ பாக்க முடியிறதில்ல நா இருக்கிற எடத்துலயாயிருக்கட்டு மழை சேகரிப்புன்னு எதுவுமே கிடையாது கிராமப்புறங்கள்ல போய் பாத்தீங்கன்னா நெற வே இருக்கு வீட்டுக்கு வீடுகளிலியே பாத்தீங்க அப்டின்னா மழை நீர் சேகரிப்பு தொட்டின்னு சொல்லி ஒன்னு கட்டியே வச்சிருக்காங்க
ஆமா சரியா சொன்னீங்க எதுனால அது கட்டுறதுன்னா அது நமக்கு ஒரு நேரத்துல தண்ணி இல்லாம போயிட்டாலுமே இந்த மழை நீர் சேகரிப்ப தொட்டி கட்டி வச்சுக்கணு நம்ம தண்ணிய கொஞ்சோ சேவ் பண்ணிக்கலா அந்த ஒரு ரீசனுக்காக பண்றது தா
ஆமா அந்த சேகரிச்ச தண்ணிய நம்ம துணி தொவைக்க யூஸ் பண்ணிக்கலா இல்லையா வேற எதோ ஒரு சின்ன சின்ன விஷ் இதுக்கெல்லா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலா ஆனா இப்போ நகர்ப்புறத்துல பாருங்க கிராமப்புறத்துலதா இந்த மாரியான எல்லாத்தியு பின்பற்றாங்க இன்னுமே ஒரு சில எடத்துலலா இத வந்து பின்பற்றிட்டுதா இருக்காங்க ஆனா நகர்ப்புறத்துல அந்த மாதரி பண்றது கெடையாது நகர்ப்புறத்துல வந்து அசால்ட் ட்டா செலவு பண்றாங்க எல்லா தண்ணி
இல்ல தோழி இப்ப நகர்ப்புறத்துலயு தானே சொல்றாங்க தண்ணி கெடைக் க்க மாட்டேங்கது காஸ் குடுத்து வாங்கறோ
ஆ இப்ப நா இருக்கிற எடத்துலியுமே காசு குடுத்து வாங்குறாங்க தோழி ஆனா எப்டி ஒரு சில எடத்துல பாத்தீங்க அப்டீனா தண்ணியோட தண்ணிக்கு வந்து ஒரு மதிப்பு வந்து அதிகோ இல்லாம இருக்கு. காசு குடுத்து வாங்கறத் சுவைக்காக காசு குடுத்து வாங்கறாங்க. இப்போ எங்க இருக்கு நா இப்போ நார்மலாக நாங்க குடியிருக்கிற எடத்துலே பார்த்தீங்க அப்டின்னா நன்ன தண்ணி பைப்பு இருக்கு. உப்பு தண்ணி பைப்பு இருக்கு அது இல்லாம சிறுவாணி தண்ணி பைய்ப்புமே இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கனா நல்ல ம் அ உபயோகிப்போ சிறுவாணி தண்ணி வந்து பாத் பாத்திங்கன்னா அந்த சுவைக்காக வேண்டி ஒரு சிலர் காசு குடுத்து வாங்கறாங்க.
உம்
ஒரு சிலருக்கு வந்து உடம்புக்கு சேர்றது கெடையாது. இந்த தண்ணி குடிச்சா நமக்கு சேர மாட்டேக்குதுன் சொல்லி அவுங்க வந்து இதுக் காசு குடுத் து நம்ம வந்து வாங்கறாங்க. ஆனா அதிகமா பாத்திங்கன்னா நகர்ப்புறத்தில இப்போ அதிகோ தண்ணி பிரச்சன எங்கயுமே வருது கெடையாது தோழி
ம் சேரி சேர் தோழி
மின்சாரமும் அதேமாரிதா முன்னாடியெல்லா மின்சாரம் வந்து எப்ப பார அமுஞ்சிட்டு வந்துட்டு அந்த மாரி இருக்கு. ஆனா இப்போ அப்டி கெடையாது. நீங்களே பாத்துர்ப்பீங்களே. நெறைய விஷ்யோ வந்து பாத்திங்கன்னா இப்போ அதிகோ ஏதோ ஒரு இப்போ ஏதோ ஒரு அபூர்வமா தா வந்து பாத்தீங்கனா மின்சாரம் போய்ட்டு வ ஆஃப் ஆகுது.
இந்த சைடு இப்ப ஒரு ஒன் வீக்கா பாத்தீங்கன்னா கரண்டு விட்டு விட்டுதா தோழி வருது மழயெல்லா பேன்சுச்சுன்னா டக்குன்னு கட் பண்ணீறாங்க. உம் முந்தானேது இங்க சரியான மழ அப்பபா தீங்க அப்டினா கரண்ட் கட் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரோ கழிச்சு மூன்ற மண் நேரோ கழுச்சுதா தோழவி
ஓ செரி செரி செரி கரண்ட் கட் ஆச்சு அப்டினாலே நமக்கு அது சங்கட்டோதா தோழி நம்மளால இருக்க முடியாது.
உஹ்ம் அத
அதுவும் அந்த வெயில் காலம் உம் வெயில் காலம் மலசம் மழை சமயத்தில கூட நம்ம தா நம்ம தாக்கு புடிச்சிருந்துர்லா இந்த வெயில் சமயத்துலலா கண்டிப்பா முடி வே முடியா அதுவும் அந்த பா மார்ச்சு ஏப்ரல் மே இதுலெல்லா பாத்தீங்ன்னா சுத்தமா முடிய முடியா நீங்க வேற எதாது அனுபவம் இருக்கா இப்போ நீங்க கரண்ட்ல நீங்குலா இருக்கட்டும் இல்ல கொழந்தைங்க அந்த மாரி கை எதாது ஷாக் அடிச்சு அந்த மாரி எதுவும் மின்சாரம் பாஞ்சு அந்த மார்
இல்ல தோழி எப்பம்மே கரண்ட்டு கொஞ்சம் பாத்து தா பயன்படுத்துறது எதுனால அப்படின்னா ஏன்னா எதுனால அப்புடினா எனா கொழந்தைங்குலா வச்சிருக்கோ எதுவு சம்திங் அப்டினாலு கொஞ்சோ பாத்து பண்றது தேவல அப்டிங்கிற மாரி தோணிரு அஹ் அதுனால பாத்தீங்க